ஹலோ
என்னா எப்புடி ஆனா வீட்லதா இருக்க
வீட்லதா இருக்கியா சரி சரி என்னா பண்ற நைட்டு சாப்பாடு எல்லா முடிஞ்சிருச்சா
நைட்டு சாப்பாடு இன்னு முடியில இனிமே தா செ இனுமேதா சமைக்க போற
அப்புடியா செரி செரி என்ன சமையலு
நீர் உருண்ட சாப்புட போறோ
நீர் உருண்டயா சூப்பர் அதுதா நைட்டுக்கே வா
ஆமா நைட் சாப்பாடே அதுதா
நீர் உருண்ட எப்புடி பண்ணுவ
வேரூண்டா அரிசி அரைக்கிறோம்ல இட்லிக்கு ஊறவ் ஊற வக்கிறோம்ல அந்த ஊற வச்ச அரிசிய எடுத்துட்டு அதுல அப்டியே கொஞ்சுண்டு வெங்காயோ பச்ச முளகா கருவப்புல எல்லா போட்டு தேங்கா அதையு கொஞ்சோண்டு போட்டுட்டு
சரி
அப்புடியே அப்புடியே அது அப்புடியே எண்ண சட்டில போட்டு
ம்
வதக்கி எடுத்துக்கிட்டு அம் அது லே இட்லி பானை அடுப்புல வச்சுட்டு அதுல அப்டியே உருண்ட உருண்டயா போட்டு
ம்
த வேக வச்சி எடுக்க வேண்டியத்தா
எதுல இட்லி பானையிலே அப்டியே வேக வச்சா எடுத்தர்லாமா
இட்லி பானயிலே இட்லி ஊத்துன மாரி இட்லி பானைல வச்சி வேகவ
உருண்ட உருண்டயா புடிச்சி வேக வச்சி எடுத்தர்லா
ஆமா
சேரி சேரி சூப்பர் இத இட்லி மாரி செய்லாம இல்ல உருண்ட மட்டு தா புடிக்கணுமா
டி உருண்ட மட்டு தா புடிக்கணு
ம்
உருண்ட உருண்டயா புடிக்கனு மத்யான என்னா சாப்ட
இங்க சாம்பாரு அங்க
இங்கியு சாம்பார் தா
சூப்பரு
சாம்பார் வச்சிட்டு பொடலங்கா கூட்டு
ம்
கீர பொரியலு
ம்
ஆம் அவ்ளோதா
சூப்பர் இங்கியு அதே மார்தா
ம்
இப்ப என்ன நைட்டு சாப்பாடு முடிஞ்சிர்ச்சா இல்ல இனிமே தானா
இனிமேதா இனிமேதா செஞ்சி சாப்புடனு வெச்சிருக்கே அடுப்புல
ம்
அது வேகணு
செரி செரி நா உ பெரிய பொண்ணு கால் பண்ணுச்சா
ஆ கால் பண்ணிச்சி நா சொன்ன வேலைக் போனு அதுக்கு அது ஒண்ணு சொல்லல அது வந்து போய்ட்டு வரட்டு பாக்கட்டு அப்டின்லா சொல்லுச்சி ஆனா என்ன ஆனா சேலரிதா கம்மியாருக்கு
ம்
ஆனா இவ்ளோ லாங்கா வேற இருக்கு
ஆமா
நைட்டே மாரி மத்த இதுக்கே செலவு செரியா போய்டு
அதுதா பாக்குறே நானு
அதுதா அதுக்காக தா அதுவு சொல்லுச்சி
ம் அதுதா என்ன பண்றதுன் தெர்ல
அங்க அருக்க அவுங்க ச அதா ஆ வந்து பத்தா தேதி சொல்லிர்க்காங்க ஜாயின் பண்ண சொல்லுன் சொன்ன
ம்
செரி பாப்போ அபி வந்து வேல இருக்கா என்னான் தெரியில
ம்
அதனால அன்னைக்கு வேல இல்லான்னா பாப்போ அப்டின் சொல்லுச்சி
போரதுக்கா
போரதுக்கு ம்
ம்
நீ தா இப்போ முடிவு பண்ணணு
அதான் என்ன பண்றதுனு தெர்ல சால்ரில மட்டுதா பத்தபடி ஒன்னு பிரச்சன இல்ல
முத்து பேட்ட கூட ஓகே தா அப்டின்னு சொல்லுது இதுன்னா பக்கமா இருக்கு அர்ஜென்ட்டுனாலு போய் பாக்கலா அப்டின்னு சொல்லுச்சி
ம்
செரி பாத்துக்கலா இதுனா இருக்கு பக்கத்துல சேலரியு பதினால் ரூவா தர்றாங்க
ஆமா
அது ஓகேன்னு நனைக்கிற அப்டின்னுச்சி
அது ஸ்போக்கன் இங்கிலீஷூ ஆ அது எப்டி என்னன்னு தெரில எனக்கு செரியா
ம் நீ பண்ணான் சொன்னீல்லா
என்னாது
மெட்ராசு வந்து நேரா இன்ட்ர்வ்யூவ் அட்டன் பண்ணான்னா போறதா இருந்தா சொன்னன்னா அத போயி
அது மொதல ஜாப் டீட்டெய்லே போடல அதுல அதனால அது என்னன்னு பாத்துட்டுதா போணு
அவங்கள்ட்டா கேள்ளு போய் நேர இன்ட்டிர்யூ அட்டன் மன்னிட்டு
ம்
அப்புறோனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்தானா ஓகே தானே ம்
பாப்போ என்ன பண்றது தெர்ல இப்ப இவங்களுக்கு ரிப்ளே மெயில் பண்ணணு என்ன பண்றதுனு தெரியல
ம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு கேட்டுட்டு இப்டி என்ன சொல்றதுனு தெரில நா என்ன செய்றது
அவங்க நா வருவோன்ற நம்பிக்கையில இருப்பாங்க பத்தா தேதி நா ஜாயின் பண்ற அந்த மாரி தா பேசிருக்கோமே
ம் இப்ப டக்குன்னு வரலன்னா எதுவு சொல்லுவாங்களா அவுங்க அதுல வந்து போட்ருக்காங்கன்னு சொல்லுது கமலி
என்னான்னு அதா ரிப்ளே மெயில் அனுப்பனு அதா அதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க
இல்ல அது இல்ல
ம்
அ வந்து என்னமோ ஆ ஆறு வருஷமோ என்னமோ போட்டிருக்காங்களாம்ள ப்பீரியடு போட்டு தா இருக்காங்க அப்டின்னு சொல்லுது
போட்டுதா இருக்காங்க ஆறு மாசோ போட்ருக்காங்க பேசந்து வாழு ஒன் இயரு
ம்
ஆறு மாசோ ட்ரைனிங் ஒன் இயரு ஒன் இயரா ஒர்க் பண்ற மாதிரி பாண்டு கிடையாது அனா அது வந்து பசங்க அஃபெக்ட் ஆக கூடாதுல அதுக்காக சொல்றாங்க
பாண்டு போட்டிருக்காமாம அறு வருஷோன்ற மாரி போட்ருக்காங்கன்னு தா சொல்லுச்சு அது
பாண்டு கெடையாது ஆனா மென்ஷன் பண்ணிருக்கா அந்த மாரி சொல்றாங்க
ம்
ம் அதா இப்ப என்ன பண்றதுனு தெரியல ஆனா அங்க ஹாஸ்டல் ரென்ட்டுமே அதிகோ தா எல்லா டிஸ்சார்ஜ் ஆராக்கே எயிட் எயிட் தௌசண்ட் சொல்லாராய்ங்க
ம்
பத்தாயிரோ பத்தாயிரோ பன்னெண்டாயிரோ பதிமூணாயிரோ
ஹாஸ்டல் இதா வீடே வாடகைக்கே புடிச்சக்கலா போல இருக்கே
ஆமா அதுதே பண்லா போல
வீட வாடைக்கு புடிச்சிக்கலா போல இருக்கேப் பேசமா அங்க வந்து தங்கிட்டு சமைச்சு போட வேண்டியதுதா அப்றோ என்ன பன் ன்றது
அதுதா பண்ணலா ஆனா வந்து எக்ஸ்பன்ஸ் தா பத்துமா என்ன தெர்ல
என்ன பத்துமா
சம்பளோ தா பத்தும தெரியலன்ற இது வீடு வாடகைக்கு போயிரு மத்ததெல்லா இருக்குல்ல
ஆமா சாப்பாடு செலவுக்கெல்லா பத்துமா என்னன் தெரியாது
ஆமா பாப்போ இல்லாட்ன்னா வேற என்ன பண்றது இங்க கெடைக்கிறதெல்லா இப்டியே போகுது
போறதா இருந்தா போ உனக்கு புடிச்சிருக்குன்னா போ வாடக இதெல்லா அதிகோனா என்ன பண்ணுறது மிஞ்சறது பத்தாயிரோ கூட மிஞ்சலன்னா அப்பறோ வேஸ்ட்டு தான அவன் குடுக்கறது பதினஞ்சாயிரோ அத வாங்கிக்கிட்டு அதுலயே எல்லாத்தையு செய்யணுனா அவன் வந்து நீ போக்குவரத்து இதெல்லா காட்டின்னாத அவ தருவா போல இருக்கு
ஆமா பாப்போ இல்லன்னா வேணானு சொல்ட்டு போ வேண்டிதா
அப்றோ நீ தா சொல்ற கெடைச்சா ஆப்சன எதுவு உடக்கூடாது அப்டின்னு
அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய தா இருக்குது எனக்கு தெரியுது ஆன சேலரி தா கம்மியா இருக்கு
ம்
அதா என்ன பண்றதுன்னு தெர்ல வேற ஏதாவது வருதானு பார்ப்போ இல்ல இவங்களே ஆன்லைன்ல ஓர்க் ஃப்ரம் ஹோம் அவங்களே என்ன சொல்றாங்கனு பாப்போ
ம் வெயிட் பண்ணி தா பார்க்கணு
அவுங்க என்னமோ இன்னமு எடுக்கிறோ பாக்குறோ பாக்குறோ அப்படிங்கிறாங்க என்னதா பண்றாங்க தெரியல
ம் இப்ப அவங்க வந்து நானூறு பேர் இருக்கு போதே அவுங்க இது பண்ணிதா சொல்லுவாங்க நமக்கு
அதுக்குன்னு எத்தன நாள் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சே
ஒரு வார தா ஆயிருக்கு அவங்க வந்து ரொம்ப லேட் பண்ணிதா சொல்லுவாங்க உனக்கு
ம்
பூன ஒன்னு ஓ
சேர் செரி பூனையா
ம்
ஆ எங்கருக்கு
இந்த அங்கே அந்த வந்துருக்கள அவங்க வீட்டுது போலருக்கு பாலாஜி அம்மா வீட்டுது
ம்
அவங்க வீட்டுல இருந்து உடியாருது கருப்பா இதுங்க பார்க்கல இல்லாட்டின்னா குலைச்சிருக்கும்
ஆமா
மூணும் நல்லா தூங்கிட்டு இருக்கு அ அடுத்தது இப்ப சாப்பு
அதுக்கு சாதம் இருக்கா இல்லையா சாப்பாடு அதுக்கு நாய்ங்களுக்குல்லாம்
சாப்பாடு இருக்கும் மத்தியானம் தானே வடிச்சேம்
ம்
அ அதா இருக்கும்
சேரி சேரி சேரி அப்புறம் என்ன நீங்க நீ போய் சாப்பிட வேண்டியதுதான் போல
ஆமா நான் போய் சாப்பிட போறேன் வெந்துட்டு இருக்கு ஆ வெந்து இருக்கும் ஸ்டவ்வ நிப்பாட்டணும் போய் அது ஏ ஆறு முன்னாடி நான வதக்கும் போதே மாவு வெந்திருக்கு
ம் இப்ப லைட்டா மட்டும் வெவச்சா போதுமா
ஆ லைட்டா வெவச்சா போதும் என்னன்னா கொஞ்சம் அரிசி அரை கும்போது நைசா அரைச்சிருச்சு
ஏன் அப்பும் இதுக்கு தனியாவா அரைப்பாங்க அரைக்கிற மாவுலேதானே இப்படியே பண்ணுவாங்க
இல்ல இது வந்து கொஞ்ச குறை குறைன்னு அறைக்கணும்
ஓ இப்படி இருந்தா நல்லது தானே சாஃப்டா இருக்கும் தானே நீர் உருண்ட
இது வழுக்கு வழுக்குன்னு இருக்கும்
ஓ
அது வந்து குர குறைன்னு இருந்தால் அப்டி பிக்கும்போது நல்லாருக்கும்
சேரி சேரி சேரி வந்துருச்சான் போய் பாத்து ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுங்க
சேரி ஓகேவா சேரி பாய்
ம்